வணக்கம் தோழி வணக்க தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க அ இன்னைக்கி என்ன ஒரு இத பத்தி எதாவுது ஒரு தலைப்ப பத்தி பேசலாங்ளா நீங்க எதாவ்து சேவிங்ஸ்ஸு சிறு சேமிப்பு அந்த மாரி எதாவுது பத்தி பே அ பண்ணிட்ருக்கீங்ளா நீங்களா இதுக்கு முன் அ சேரி
நா வந்து
ரொம்பலா நாங்கலா பண்ணவேல்ல காலேஜ் படிக்கில
அ அ நா வந்து எப்பயுமே அப்பயிலருந்துமே செரி காசு கையில இருந்துச்சுனா காசு வெச்சுகிட்டே இருப்ப செலவு பண்ணமாட்ட அவ்ளோ சீக்கிரோ நமக்கு புடிச்ச பொருளாவே இருந்தாலுமே இந்த காசு வச்சுருந்தம்னா நமக்கு வேற எதுக்காச்சு ஆகு
ஓ பரவால்லியே நானு ரொம்ப அபூர்வமா பாக் குற யாராவ்து அதாவ்து செலவு அதிகமா பண்ணாதவங்கள்யு பாத்துருக்கே பட் ஆனா புடிச்ச பொருள்னா ஒடனே வாங்கிருவ அப்பிடிங்கிற மாரிதா சொல்லுவாங்க ஆனா நீங்க அதுவே இல்ல நா வாங்க மாட்
ம் நா அப்டிதா வாங்க மாட்ட எதாச்சு வாங்கி சாப் புண்ணும்னா கூட இருக்கட்டு இது எதுகாச்சு காசு ஆகு அது என்னா அப்டின்ட்டு அதே மாரி வச்சிருந்த காசுல ட்ரெஸ்ஸோ இல்ல வந்து எதோ நமக்கான பொருள் நம்மளே வாய்ங்கிட்டாலு எனக்கு ஒரு மாரி இருக்கு ஐயோ காசு போய்டிச்சே
அஷ்ஷஸோ அதாவுது உங்குளுக்கு என்ன ஹேபிட்னா கையில அந்த அமௌண்ட்டு வந்து உங்க கையில இருந்துகிட்டே இருக்குணு அப்பிடிங்கிற ஒரு ஹே ஆயி அமொ அ ஒரு பழக்கோ உங்குளுக்கு ஆயிடிச்சி
ஆமா
ம் இப்ப எதாவ்து ஒரு பணோ வரு அப்பிடினா கூட இப் இருக்றது கொஞ்சோ செலவு பண்ணுவீங்க இல்லீங்ளா
ம் ஆமா ஆனா வந் த இது காசுலா இருந்துச்சுனா எனக்கான பொருள் நா வாங்கிப்பே நேத்து கூட போய்ட்டு வாட்ச்சு வாங்கிட்டு வந்தே முன்னூருபா ப்புறோ ஷூ ஒண்ணு எடுத்தே அப்புறோ அம்மாக்கு ஃப்ரெண்டுக்கு இதல்லா பப்ஸ் வாங்கி சா கொடுத்தே
ம் ம்
காசுலா இருந்துதுனா எனக் கான பொருள் நா வாங்கிப்பே அதே மாரி காசு எது எதுக்கு செலவு பண்ணுமோ அது அதுக்குதா செலவு பண்ணுவே
அப்புறோ நீங்க காலேஜ் போகுறதுனால சில முக்கியமான சாமான்கள் நமக்கு வ வாங்கிட்டே இருக்கணுல்லியா அதுனால நீங்க வாங்குவீங்கல்லிங்ளா அநாவசியமால்ல அவசியமாதா
அதா நாங்க நோட்லா எது வாங்க மாட்டோ நோட் வந்து காலேஜ்லே குடுத்துருவாங்க
ம்
அதுனால ஒரு செம்முக்கு ஒரு செம்மு குடுக்கறதுனால ஒரு செம்முக்கு அஞ்சு நோட்டு தருவாங்க அதுவே போது பேனா பெண்ணு மட்டு இந்த மாரி வாங்கிப்போ இந்த எக்ஸாம் டைம்ல ஸ்கேல் பென்சில் இது ஒண்ணு வாங்குவோ அதுக்கப்பறோ பேப்பர் வாங்குவோ அவ்ளதா எத்தபடி இந்த நோட்டு வாங்குற தெறமோ நோட்ஸ் போடுணு அது ஒரு செலவு பெரிய செலவுருக்கு ஐநூறு
அதாவுது ஒங்குளுக்கு அந்த ஜெராக்ஸ் எடுத்து அத ஸ்பைரல் பைண்டிங் பண்றதுங்ளா
தாம்
அ ஆமா நம்முளுக்குதா ப்ராப்பரா வந்து காலேஜ்ல புக்ஸ் பண்ண மாட் டாங்க நம்முளுக்கு எப்பயுமே அந்த ஜெராக்ஸ் எடுத்து இந்த ஸ்பைரல் பண்ற செலவு தா இருக்கிறதுலயே பெரிய செலவு
கண்டிப்பா இப்ப கூட இன்டன்ஷிப் போன ரெக்கார்டுக்கு நூரூபாயிரு ச்சி நா நோட்ஸ் போட்டதுக்கு ஐநூரூபா ஆயிரிச்சி ஆனா வந்து அந்த நோட்ஸ்ல படிக்கவே மாட் ட்டோ அதுதா ஒரு கஷ்டமே போட்டு நம்ம படிக்க மாட்டிங்கிறமே அப்டின்ற மாரி
அது என்னப்பா ஒண்ணு ம் ம் ஏங்க ஒங்குளுக்கல்லா இன்னக்கி வந்து செல்லுங்கற ஒரு விஷயோ இருக்கு எங்க நாங்கல்லா போனா லைப்ரரிக்கு தாங்க போணு அதுவு பாத்தீங்கனா நாங்க அஞ்சு பேர் போனோம்னா அஞ்சு சப்ஜெக்ட்டு பிரிச்சு எடுத்துப்போ முக்கியமான அந்தந்த நோட்ஸ் எடுத்துட்டு நாங்க ஒரு நாள் அந்த லைப்ரரியன் கிட்ட பர்மிஷன் கேப்போ இந்த மாரி இன்னக்கி எடுத்துட்டு போயிட்டு நாங்க நாளக்கி எடுத்துட்டு வந்தர்றோ அ அ எடுத்துட்டு வந்து டாங்கன்னா நம்ம அத வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கணு
அஹ்
அத நம்ம ஜெராக்ஸ் பண்ணி அப்றோ நம்ம சப்ஜெக்ட்ஸ்க்லா நம்ம யூஸ் பண்ணோம்னா அ படிச்சுக்கிட்டு அந்த லைப்ரரியனுக் த்த அடுத்த நாளே ரிட்டன் பண்ணிருணு இந்த ஒரு ஜெராக்ஸ வச்சு ஹோல் கிளாஸே எடுக்கு
அஹ்
அவுங்கவுங்க ஒரு ஒரு காப்பி எடுத்து அத நம்ம எக்ஸாம் முன்னாடி மட்டு நாங்க அப்டியே படிப்போ அது வந் து வந்து மொதல்லே கூட பண்ண மாட்டோ இப்ப அடுத்த வாரோ எக்ஸாம்னா இந்த வாரந்தா இந்த வேலையெல்லா செய்வோ எங்க எங்க காலேஜிக்கு பக்கத்துல எது ஓடிச்சோ இல்லியோங்க ஜெராக்ஸ் மிஷி னு வந்து அப்டியே லைனாருக்கு அது மட் ட்டுந்தாங்க அங்க சூப்பரா போவு சாப்புற கடைய விட உண்மையாவேச் சொல்ற அவ்ளோ பேரு ட ஸ்பைரல் பெண்டிங்க் வருவாங்க ப்ராஜக்ட் சப்மிஷனுக் வருவாங் அங்க எல்லாத்துக்கும் பத்தீங்னா இந்த ஜெராக்ஸ் கடதா அந்த ஜெராக்ஸ் கடதா வந்து அங்க வந்து ஒ உயிரே அந்த காலேஜிக்கு
ஆ
நம்ம சேவிங்ஸ பொறுத்த வரைக்கு எப்பியுமே நம்மக் கைல இருக்குணுங்க இப்ப எனக்கெல்லாம் பத்தீங்னா ராங்கா போனன் சொன்னம் பத்தீங்ளா அந்த மாரி ஒரு ஒன் ஆர் டிராவெல் பண்றோன்னா எனக்கு வந்து டெய்லி கம் பல்சரியா வந்து அந் அப்பவே எனக்கு வந்து கம்பல்சரியா டெய்லி ஐம்பதுருபாக் துருவாங்க உண்மையாவே சொல்றங்க அப்ப ஐம்பதுருவாய்ங்கது ரொம்பப் பெரிய காசு ரொம்ப பெரிய எனதுங்க
வீட்ல ஐம்பதுருபா தருவாங்க
அ வீட்ல ஐம்பதுருபா தருவாங்க கா காலேஜிக்கெல்லா எனக் பெருசா ஃபீஸ் இல்லிங்க நாப் படிச்சங்காட்டி எனக்கொஞ்சம் மெரிட்லியேருந்ச்சு வெறும் பத்தாயிரவாக் கட்டியேட் நா சேந்துட்டே அதுனால எனக்கு அந்த எடத்துலேல்லா எனக்கு வந்து பெரிய ஒரு விஷியில்ல ஆனாப் பத்தாயிரவாங்கறது அப்பக் பெரிய அமௌண்ட்டுதா மெரிட்ல அ அதனால வந்துட்டு எனக்கு டெய்லி ஐம்பதுருவாத் தருவாங்க நா கம்பல்சரியா வெள்ளிக்கெழம காலேஜிக்கே போமாட்டே அந்த ஐம்பதுருவா சேவ் பண்ணி வெச்சுக்வே எனா மோஸ்ட்லி எனக்கு வெள்ளிக்கெழம காலேஜே நடக்காது அதனால வெள்ளி சனி ஞாயிறு மூன் நாள் லீவ்ப் போட்டுக்வோ அதுவு இல்லாம அந்த ஐம்பதுருவா எனக்கு வந்து இத் துதா வாரோ ஒருக்கா எங்கப்பாந்து அஞ்சு நாளக்கி அந்த எரநூத்தம்பருபா குடுத்துருவாரு நா வந்து அத வந்து ம சேவ் பண்ணி வெச்சுக்வே சேவ் பண்ணி வெச்சு நா எதாவுது எனக்குன் பர்ச்சேஸ் பண்ணிக்வே ஆனா நா இன்னோரு எங்க எ ஃப்ரெண்டு ஒருத்தி பண்ணனா என்னன்னா எங்யோ காலேஜ்லே இந்த சேவிங்ஸ் த்துனு ஒரு விஷ்யோ இருக்கா எனக்குத் தெரியவேல்ல த்ரீ இயர்ஸ் போட்டுட்டு அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி டைம் வெட் ச்சி அது இண்ட்ரஸ்ட்டோட குடுத்துருக்காங்க அவெ மட்டுமே இந்த மூனு வருஷத்துல கிட் ட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் எடுத்துருக்கா பட் நா அத பயன்படுத்திக்லேன் நா ரொம்ப வருத்தப்பட்டே எனா அந்த மெச்சூரிட்டி பீரியடு ஃபிஃப்ட்டீன் தௌசணுங்கறது எவ்ளோப் பெரிய விஷ்யோங்க
கண்டிப்பா
ம் அது அவப் பெருசா சொல்லில பட் நாங்க அவா அவப் போட்டுட்டு இந்த மாரி எடுத்திருக்கே அப்டின் சொன்னோனே ஓ ரொம்ப ஷாக் கிங்காருந்தது பரவால நம்மக் கூட இதப் பயன்படுத்தாம போய்ட்டமே ஆனா நம்மக் கைலக் காசுருந்தா கண்டிப்பா எதாது செலவாயிட்டே தாங்க இருக்கு என்னப் பொறுத்த வரிக்கு நம்ம எடுக்க முடியாத மாரி ஒரு பேங்கிங்ல போட்டு வெச்சர்ணு
ம்
அதனால இந்தச் சிறு சேமிப்புங்கிறது எதோ ஒரு விஷ்யத்துல நமக்கு இருந்துகிட்டே இருக்குணு சேவிங்ஸப் பொறுத்த வரைக்குப் பணமா இருக்கட்டு எந்த ஒரு விஷ்யமா இருக்கட்டு நமக்கு அது நம்மளோடப் பழக்க வழக்கங்கள்ல ஒன்னா அத நம்ப வந்து வெச்சுகுணு
வெச்சிட்டா இப்ப நமக்கான ஆ நம்ம வெச்சிகிட்டா நமக்கான நம்ம இது வாங்கிக்லா இப்பியுமே நா எனக்கானப் பொருள் நா வாய்ங்க்கிற வீட்ல காச்
பரவால்ல ம் ம் ம் ம் ஆமாங்க கண்டிப்பா அதாவ்து சேவிங்ஸ்ங்கது மணிய மட்டுமே இல்லாம நேச்சுரலப் பாத் காய்க்லா அ நம்ம வந்து சேதபடுத் தாம இருக்கணு இயற்கைய வந்து நம்ம சேதப்படுத்தாம அ நம்ம பாத்துக்குறோமோ இல் இல்லியோ எந்த விதமான சேதம் அதுமே ஒரு பெரிய சேவிங்ஸ் தா நம்மனால முடிஞ்ச அளவுக்கு எந்த விதத்திலயு எல் எந்தந்த விதத்துலலா சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்துல எல்லா நம்ம சேவ் வாட்டர் சேவ் பண்றது வீட்ல வந்து தண்ணி தேவல்லாம அ வாட்டர்ஸ்ஸல்லா வந் ந்து வேஸ்ட் பண்ணாம சேவ் பண்றது அந்த மாதி எல்லா வந்து ஏதாது ஒரு விதத்துல நம்ம நம்மளோட பங்கு இருக்கணு அப்பிடினு நா நெனக்கிற
கண்டிப்பாங்க கண்டிப்பா
ம்
இது போன வாட்டிங்கியா அம்மாங்க கூட எல்லா இது கல்ல புடுங்க போன அந்த காசுல வந்து நானு ட்ரெத்து எடுத்து அ காலேஜிக்கு
ம்
அப்றோ ஒரு அப்புற கொஞ்ச சேத்து வெச்சதுல எனக்கான பெர்ஃப்யூமு வேஷ்லின் பாட் ல் ஒரு ரிங் எடுத்த அப்புற இப்ப கொஞ்ச சேவ் பண்ணதுல வாச் சு ஒன்னு எடுத்த ஷூ ஒன்னு எடுத்த
பரவால நீங்க இப்பமே இப்ப வேல செய்றீங்களே அதுவே பெரிய விஷ்
ம் அது அய் இப்ப தெரிஞ் இப்ப எங்க கா வேலக் போறன்னா எங்க அம்மா காடுருக்கு அங்கப் போவே எங்க பெரிம்மா காடு அம் அப்புற ஒருத்தரு காடு சொந்தமா சொந்தக்காரங்க அவங்க காட்டுக்கு போவோ அவளோதா மித்தபடி வெளிய இதுக்கெல்லா போக மாட்
போமாட்டீங்க ம் ம் ம் ம்
அப்புற அம்மா வந்து காலேஜுக்கு போம்போது கேன்டீன்ல ஏதாச்சு வாங்கி சாப்டுனு காசு குடுப்பாங்க அந்த காசு எடுத்து வச்சுபே சே டெய்லியுமே தருவாங்க ஏதாச் அம்பது இருவது முப்பது இந்த மாதிரி டெய்லியுமே தருவாங்க
ஏங்க ஒண்ணுமே இல்ல இந்த இருவரூவா நீங்க சும்மா கணக் போடுங் இருவரூவாயே மாசத்துக்கு எவ்ள ஆச்சுங்க ஒரு ஐநூறு ரூவா ஆயிடுச்சி எவ்ளோ பெரிய விஷயொ பாத்தாதா இருவரூவாயா இருக்கு ஆனா அதுக்கு ஒரு ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்ன்னா அது பெரிய தொகையா வந்து நின்னு நமக்கு உதவு நீங்க தோட்டத்துக்கு போவன் சொல்லீங்கல்ல எனக்கு எப்பமே இந்த தோட்டோ தோட்ட வேலைகல்லா ரொம்ப பிடிக்கு எந்த மாரி தோட்டத்துக்கு போவீங்க
இந்த மாரி இந்த சோளோ
ஆ நல்லா இருக்கு ஆனா பய இல்லைங்களா அந்த பூச் சி கீச்சி எல்லா இருக்கும்பாங்களா அப்ப அதெல்லா பயருக்காத
அந்த ஸ் நம்ம நடக்கற சத்தத்திலேயே எந்த பூச்சு அப்டில்லா நான் இன்ன வரைக்கு பாத்ததுல அதெல்லாம் போயிரு நம்ம சத்த கேக்குதல்ல பேசுற சத்தோ நடக்கறது அதெல்லா கேக்குது இல்ல அதுல்ல போயிறு அப்புற கல்ல புடுங்க
ம் கல்லனா இந்த இதுங்ளா இந்த நெடக்கல்ல வேவிச்சு சாப்புறமே ஆ ஓகே ஓகே ஆ
எங்க அண்ண மர வச்சிருக்காங்க இந்த மாரி மூங்கில் மரோ அரச மரோ இந்த மாரி வச்சிருக்கோ அதுல வந்து சின்ன செடியில இருந்து வைக்கவு கள புடுங்கணு அது பக்கத்துல நிறைய பில்லு எல்லா முழச்சிருக்குமா அத போ அத எடுத்துட்டு ஆமா சுத்தம் பண்ணி அதுக்கப்புற அந்த செடிக்கிட்ட ஒரு குளி மாரி போட்டு அதுல எருகு கொட்டி அத மூடி
ஓ அதுக்கு தண்ணி இருந்துட்டே இருக்கணுனு சொல்லுவாங்களா அதுக்காகங்களா
அல்ல அந்த ஓரோ அது அதுக்கான இது நம்ம கொஞ்சோ வளர்ற வரையு கஷ்டப்படணு அண்ண ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க அந்த காது மரத்துக்கெல்லா இப் இப்போ வந்து ஒரு நம்ம உயரத்துக்கு வந்திருக்கு இப்போ பொடுங்கிறதில்ல ஆமா எத்தன எவ்ளோ கூலி செலவே ம் காடு ஒரு நாடு காடு ருக்
இப்ப நீங்க அந்த சொன்னீங்கல்ல அந்த மூங்கில் மரோ இதெல்லா வ அதெல்லா பிரயோஜனமா அவுங்களுக்கு எதாவது போ உபயோகமா ருக்கா
அப்டி சொ நம்ம இப்ப வளர் த்துட்டு அத நம்ம அறுக்கு போது ஒ நம்ம விக்கிறோ விக்கிறோமில்ல அதுக்கு வந்து காசி இப் இப்போ எப்டியா இருந்தாலு அண்ணே ஒரு அம்பது மரத்துக்கு மேல வச்சிருப்பாங்க ஒரு மரத்துக்கு நம்ம வளத்தாலு எப்டி இருந்தாலு ஒரு லட்சோ பா
ஒரு மரத்துக்குங்களா
ஆமா
அப்பா அவ்ளோ காச ஆகுங்களோ அதுக்
ஆமா அந்த வேங்க மரோ இந்த மாரி
ம் ம் ம்
ம் மூங்கில் மரத் மூங்கில் மர கூட இருக்காது அந்த மாரி அரச மரம் இந்த வேங்க மாங்கனி இந்த மாரி நெறைய வச்சிருக்காங்க அது நல்லத காசு
பிஸ்னஸா அதா பண்றீங்க அத வெட்டி அத ய அத எடு இருக்கறீங்களான் கேக்குறே திருப்பியு அத ஒரு இதா எடுத்துக்கிறீங்களானு
இப்ப தா ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணிரு ட்டுருக்காரு
ம்
அண்ண வந்து ஆபீஸ்க்கு போயிட்டுருக்காரு அப்டியே வந்து சைடா தா இது பண்றாரு வருவாரு ஒரு ஊ ஊருக்கு போயிட்டு ஒரு வாரோ இருந்துட்டு வருவாரு அதுக்கப்பறோ வந்தவனே காட் டு வேலதா செய்வாரு இந்த மாரி உரோ வக்க சொல்லுவாரு அப்பறோ தண்ணி எல்லா இது பண்ணி வுடுவாங்க மருந்து கிருந்து ஊத்தனுனா ஊத் து வாங்க அப்பறோ திருப்ப வ ஆஃபிஸ் போயிருவாங்க அப்பறோ லீவ்னா வந்து வந்து இந்த செய்றதுக்கே கரெக்டா ஆயிரு ரெஸ்ட்டு எடு
சரியா இருக்கு அதா அதா அதா அதா ம் பரவால்லீங்க ரொம்ப ஆச்சிரியமா ருக்கு ஆ அ ஆ சேரிங்க தோழி ஆ நன்றி